நா பேசுறன் உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க தோழி
ஆஹ் ஓக்கேத் தோழி நலமாயிருக் ருக்கிறீங்ளா சாப்ட்டீங்ளா
ஆப்போம் நீங்க சாப்டிங்களா
ஆஹ் நானு சாப்ட்டேன் தோழி இன்னைக்கு எந்த தலைப்புப் பத்திப் பேசுவோம் தோழி
சமையல் குறிப்புகள் தோழி
என்னத் தோழி
சமையல் குறிப்பு
ஆஹ் சமையல் குறிப்புப் பத்தி பேசலான் தோழி உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சத நா சொல்றேன் தோழி எந்த சமையல் நீங்க நல்லாப் பண்ணுவீங்க அதப் பத்திக் கொஞ்ச பகிர்ந்துக்கோங்க
செட்டிநாடு கோழி வருவல் நல்லாப் பண்ணுவன் தோழி நீங்க
நீங்க பேசுறதுக் கொஞ்சோம் விட்டு விட்டுக் கேக்குது தோழி மொபைல் கொஞ்சோம் பக்கத்துல வச்சுப் பேசுங்க
ந மொபைல் பக்கத்துலதான் வச்சு பேசுறன் தோழி கேக்குதுங்ளா
ஆஹ் வாய்சு விட்டு விட்டு வருது தோழி ஆஹ் இப்பதான் தோழி தெளிவா கேக்குது ஆஹ் இப்ப சொல்லுங்க எந்த சமையல் உங்களுக்கு புடிக்கும்
நா கோழி வருவல் செட்டி நாடு கோழிவறுவல் நல்லா பண்ணுவேன் தோழி நீங்க என்ன பண்ணுவீங்க
எனக்கு அசைவம்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் ஓரளவு பண்ணுவேன் மத்தபடி பாத்தீங்க அப்படினா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைவம் தான் தோழி சமப்பேன் ஏன்னா அசைவம் வந்துட்டு இப்போ ஒரு ப்போ ஒரு வருஷமா தான் சாப்டுட்டு இருக்கேன் அதனால அதிகமா வந்துட்டு அசைவ சமையல் இல்ல அந்த அளவுக்கு ஆர் ர்வம் இல்ல இப்ப வீட்டுல வேணும்னா நான் அவசரம்னா அ
அப்படிங்களா தோழி ஏன் தோழி நீங்க சாப்டுறது இல்லையா
ஆஹ ஆமா தோழி இப்ப ஒரு ஒரு வருஷமா தான் நான் சாப்புறேன் அதுக்கு முன்னாடி வரையும் நான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல சாப்டேன் அதுக்கப்புறோ ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டுட்டேன் இப்ப ஒரு வருஷம் ம்மதான் மறுபடியும் சிக்கன் சாப் வரேன் தோழி
செரிங்க தோழி செரிசங்க தோழி சொல்லுங்க தோழி உங்களுக்கு என்ன சமையல் தெரியும் ட்ட
உம் நீங்க செட்டி நாடு சிக்கன்னு சொன்னோனே எனக்கு அத பத்தின குறிப்பு சொல்றீங்களா நான் அதுவரையும் இது வெய் இதுவரையும் நான் அது மாதிரி சமைச்சதுயில்ல
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நீங்க அந்த காஞ்ச ம காஞ்ச மொளகா வச்ச அது பொடி பண்ணிக்கணும்னு தோழி கஞ்சா மொளகா ஒரு பத்து எடுத்துங்கங்க மல்லி கொஞ்சோ மிளகு சீரகம் சோம்பு பட்ட பட்டயிலா ஒரு ரெண்டு ரெண்டு போட்டா போதும் ஆனா இந்த மிளகு சீரகம் அதெல்லா மட்டும் நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போடன்னு இல்ல அது காஞ்ச மொளகா ஒரு பத்து பதினஞ்சு போடுறீங்கன்னா ரெண்டு வொன் கூட போட்டுக்கலா மிளகு வந்து கொஞ்சோ கூட போட்டுக்கிட்டாலே கொஞ்சோ அவங்களுக்கு தூக்கலா தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் மிளகு கொஞ்சோ கூட போட்டுக்கன்னா காரசாரமா இருக்கும் ஆ தோழி
ஆ சொல்லுங்க தோழி தொடர்ந்து பேசுங்க நா கவனச்சுக்கிட்டுதான் இருக்கேன் நீங்க சொல்றது
அப்படிங்களா தோழி செரிங்க தோழி மிளகு சீரகம் சோம்பு பட்ட இல ஆ அப்புறோ வந்து ஏலக்கா ஓரு ரெண்டு போடுங்க போதும் அதுக்கு மேல போட தேவையில்ல இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு அத நல்லா வெறும் ன்ன நா வெறும் எண்ணசட்டில வருத்துருவ தோழி ஓரளவு பொன்னிரம் போக எண்ணெயெல்லாம் ஊத் பட்ட வேண்டாம் நார்மலா நம்ம பொடி யூஸ் பண்ற மாறி எடுத்துக்கிட்டு அத வந்து நல்லா மைய அரைச்சிங்க மைய அரைச்சிட்டு அத தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க நார்மலா வெறும் பட்ட இல அதுல ஒரு ரெண்டு காஞ்ச மொளகா போட்டிருங்க உங்களுக்கு கேக்குதுங்கன்னா தோழி நான் பேசுறது கிளியரா
ஆ தெளிவா கேக்குது தோழி
தெளிவா கேக்குதா ஓகே தோழி அதுல ரெண்டு காஞ்ச மொளகா கூட நீங்க போட்டுக்கலா வறுக்கறதுக்கு வறக்கும் போது போட்டுக்கிட்டு வெங்
நீ காஞ்ச மொளகா ஃபர்ஸ்ட்டு அரைக்கணும்னு சொன்னீங்க அப்புறோ வருக்
இதுலயு இதுலயு ரெண்டு போட்டுக்கோ போட்டுக்கலாம் தாராளமா போட்டுக்கலாம் தோழி போட்டுட்டு நீங்க காஞ்ச மொளகா போட்டு வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி பொடியா நறுக்கி அந்த எண்ணெயில போட்டு வதக்கினா பொன்னிறம் போனதுக் அப் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா மையா அரச் பச்சா இல அதுல அதுல ஆட் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு விழுது வாட போற வரைக்கும் வதக்கி விட்டு அதை இது பண்ணிட்டு தக்காளி வந்து நீங்க போடுறதுனாலும் போடலாம் இல்லைன்னா தேவ இல தோழி அவங்களுக்கு இல்ல வேணும் அப்படின்னா நீங்க த தக்காளியை அரைச்சு கூட போட்டுக்கலாம் சரிங்களா அத போட்டுட்டு அதுக்கு அப்புறமா சிக் சிக்கன் சிக்கன் வந்து கோழி வந்து நீங்க தனியா என்ன பண்றீங்க அதுல நம்ம எப்பொழுதும் போல மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தயிறு போட்டு ஒரு அர மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுக்க வெச்சிடுங்க அந்த பெசஞ்சு வச்ச கோழிய வந்து இங்க நம்ம இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட் ஆ வதக்கி வச்சிருக்கோம்ல அதுல போட்டு அ நல்லா வதக்கிக்கோங்க அதோட சேர்த்து நம்ம பொடி அரச்சி வெச்சி இருக்கிறோம் ல தோழி
ஆ ஆமா
முன்னாடி சொல்லி இருந்தநா பொடியை வந்து அந்த கோழியோட போட்டு நல்லா அதுலயே நல்லா ஃபுல்லா அதுலேயே ஃப்ரை ஆகிற மாரி போட்டுக்கோங்க நல்லா அதில் கலந்துடணும் தோழி சிக்கன் உள்ளார எல்லாம் அந்த சாறுெலாம் போகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிசம் த்து நிமிஷம் கூட அதை நல்லா வதைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க தண்ணி ஊத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது பன்னாலே போதும் தோழிஅதே மாதிரி தேங்காவூம் ஹ் பல பேருக்கு வந்து தேங்கா அரைச்சு ஊத்தனா புடிக்கும் இல்லனா அது தேவையில்லை தோழி லாஸ்ட்டா எறக்க வேண்டியதான் தோழி கொஞ்சம் லைட்டா டீப் ஆனும்னா இறக்க வேண்டிய த கொஞ்சம் காரமா இருந்தா அது நல்லா இருக்கும்
ஓ ஓகே புளிப்பு டே நாட்டு அன்னைக்கே நம்ம சாப்பிட்டோம் இருக்கா தேங்காய் வந்து இது ஊத்தாம இருந்தாலும் அடுத்த நாள் இருந்தாலும் நமக்கு
ஆ சாப்புடலாம் தோழி அத வந்து நீங்க பளவு சாத கூட வச்சுக்கலாம் இல்ல சிக்கன் இது கோழி குழம்பு வச்சு இந்த செட்டிநாடு வறுவல் செஞ்சாலும் சாப்புடலாம் இதே இந்த செட்டிநாடு வறுவலை நீங்க கொஞ்சம் தளற தளற வச் சரிஅப்பனா சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் சொல்லு
ஓகே போலி ஓகே போலி நான் உன்ன சொன்னாலும் ஆ நீங்க சொன்ன டிப்ஸ் லாம் எல்லாம் வெச்சு நான் கண்டிப்பா நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணி பாக்கறேன் தோழி என்ன எப்படி வருது அப்படிங்கரதா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் தோழி ஆ அதே மாதிரி இந்த கரியீல ரசம் எல்லாம் வைப் ல
கரி ரசம் சூப்புன்னுசொல்லுவாங்களே
அ அது உங்களுக்கு வைக்க தெரியுமா
தெரியு தோழி
அது பத்தி கொஞ்சோ சொல்லுங்க எப்பவும் போல ரசோ வெச்சு அதுல சிக்கன் போடண்ணும்மா இல்ல எப்டி
இல்ல இல்லைங்க தோழி இப்ப வந்து நா-நா கறிக்கு சொல்லட்டுமா கோழிக்கு நா பண்ணதுல்ல கறிக்கிதா பண்ணிருக்கே கறிய நம்ம வேக விடுவோம்ல தோழி கழுவிட்டு போது அ படடக்ராம் போட்டு வெங்காயோ போட்டு அதோட தக்காளியுபோட்டு எங்க வீட்ல இப்டிதா தோழி பண்ணுவோ வெங்காயோ போட்டு அதோட கறியயு போட்டு இஞ்சி புண்டு பேசட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு அதோட உப்பும் போட்டு கறியை வேவ விடுறோம்ல தோழி விசில் விடுறோம்ல தோழி ஒரு நாலஞ்சு விசிலு ஆதவி கட்டத்துக்கு அப்பறம் அந்த தண்ணிய நீங்க அதுக்கப்றோ எடுத்துருங்க அதல கூட அதல கூட கொஞ்சோ கொஞ்சோ கறி விழுந்து கடக்கு அதோட சேர்த்து கூட எடுத்துக்கலா எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் சூப்பு வச்சீங்கன்னா நல்லா இருக்கு தேங்கா பால் அரச்சி எடுத்துகோங்க அத எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சமா மெளத்தூளு பூண்டு இருக்குல தோழி அத குட்டி குட்டியா அரிஞ்சு போட்டு வதக்கி திரும்மியு வெங் காயம் கொஞ்சோ பூண்டு போட்டு வதக்கி அதுல அந்த சூப்பு தண்ணி எடுத் தொம்ல தோழி அந்த கறி தண்ணி எடுத்தோம்ல அதோட இதுல வந்து தாளிச்ச தாளிச்சு அதுல கொட்டிடுங்க அந்த சூப்புல மொளகாத்தூள் மொளகாத்தூளுக்கு பதிலு நீங்க பா பச்ச மொளகா கூடப் போட்டுக்கலா நல்லருக்கு பச்ச மொளகா போட்டு தேங்கா பால் அரச்சி வச்சு அத வந்து நீங்க சும்மாவு குடிக்கலா பதினோரு மணிக்கு இ இல்லேன்னா கொழந்தைங்களுக்கெல்லா சாதா கூட போட்டு தந்த ரொம்பவே நல்லாருக்கு தோழி டேஸ்ட் தாவுருக்கு அதுல வந்து நெய்யுட்டு ஆஹ் எதா இருந்தாலு தாளிங்க எண்ணெ ஊத்தமா நெய்ட்டு
உம் ஓகே தோழி ஓகே தோழி நானு சைவத்துல பொதுவா அந்த சாம்பாரு ரஸ் சோ அ வத்த கொழம்பு அதுலயே இன்னு என்னென்னல்லா ஒ சிம்பிளா பண்ண முடியுமோ அது எல்லாமே ஓரளவுக்கு கத்து வச்சிருக்கே தோழி அசைவத்துல தா கொஞ்சோ இந்த சிக்கன் மட்டு இப்ப கத் வச்சிருக்கே அப் அப்றோ பாத்தீங்கன்னா இந்த முட்ட ரிலேட்டடா என்னென்ன பண்ணலாமோ அதெல்லா ஓரளவு தெரியு அ மீனு வந்துட்டு நா பண்ணே ஐ மீன் அம்மா பண்ணுவாங்க ஆனா நா இன்னு பண்ணதில்ல ம் அப்றோ நண்டு ரால்லு இதெல்லா எதுவுமே நா பண்ணதே இல்ல பண்ணி்க் குடுத்தாலு இப்ப செரி சாப்ட்டு பாப்போமேன்னு சாப்பிடறது அவ்ளோவுதா ம் ஆனா ரால் வந்துட்டு நா ஒன் டைம் தா சாப்ட்டே தோழி எனக்கு என்னமோ அது சிக்கன் ஃபிளேவர் சிக்கன் மாத் அந்த மாதிரிதா இருக்குன்னு தோணுச்சு அது இப்புடியா
கொஞ்சோ அந்த வா ஸ்மெல்லு வந்து கொஞ்சோ வாட வந்து கொஞ்சோ வேற மாரி இருக்கும் தோழி சல பேர் வந்து நார்மலா சிக்கன் மாரியே வதக்
போன் நீங்க பேசுற சத்தம் கம்மியா கேக்குது தோழி
இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா தோழி
இப்ப ஓரளவு மினிமலா கேக்குது சொல்லுங்க தோழி
ஆஹ் இப்ப கேக்குதா தோழி ஒண்ணுல்ல தோழி இதுலயே நீங்க என்னா பண்றீங்க வெறு வெங்காயோ தக் தக்காளி இதுலயு பூண்ட வந்து குட்டி குட்டியா அரிஞ்சு வச்சுக்கோங்க இது பிஞ்சி பூண்ட எல்லா போடணுனு அவசியல்ல நீங்க நார்மலா வெங்காயம் தக்காளி நெறைய பூண்டபோட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மொளகாத்தூள் மஞ்சள்தூள் அதெல்லா போட்டு அஹ் இந்த ப்ரா றால றாலையு தூக்கி அதுலயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணின்னா நல்லா இருக்கு தோழி அந்த றாலு வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்து போயிடு சரிங்களா
ஆஹ் ஓகே
ஆஹ் இது அது நா இப்டி பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இதாதா இருக் அதான் நிறைய வெங்காயம் தக்காளி போடணு தோழி அதோட டேஸ்ட் அப்பதா கொடுக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு
ஆஹ் ஆனா நா பொதுவாவே இந்த அசைவம் சமைக்கும் போது சின்ன வெங்காயம் இதா தோழி யூஸ் பண்ணுவே இப்ப சிக்கனா இருந்தாலு சரி அது மாரி சாம்பார் வைக்கிறதுக்குல்லா நா சின்ன வெங்காயந்தா யூஸ் பண்ணுவே தோழி
நல்லாருக்கு
ம் ஓகே தோழி அஹ் அது மட்டும் இல்லாம சாம்பார் வைக்கும்போது மாங்கா போட் டாலு சாம்பார் நல்லா இருக்குந்தானே தோழி புளிய
ஆஹ் ஆமான் தோழி ஆமா தோழி லாஸ்ட் சாம்பார்ல்லா வச்சு கொதிக்க கொதிக்க விட்டோனே நீங்க லாஸ்ட்டா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட மாங்காவ போட்டு எறக்குனாலு நல்லா இருக்கும் தோழி இல்லனா மாங்காவ அ தனியா அவிச்சிட்டு நீங்க சாம்பார்ல போட்டாலும் நல்லாதா இருக்கு தோழி
ம் ஓகே தோழி நம்ம நெறைய பகிர்ந்துகிட்டோ அடுத்த கால்ல நம்ம தொடர்ந்து பேச சலா நன்றி
சரிங்க தோழி நன்றி தோழி